ல கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
நம்ம இந்த கால்ஸ்ல வந்து உங்க நேமு உங்களுடைய கான்டக்ட் டீட்டெய்ல்ஸ் இது மாரி எந்த விஷயு நம்ம ஷேர் பண்ணக்கூடாது பர்சனல் டீட்டெயில்ஸ்ல்லா நம்ம குடுக்குற டாபிக் மட் இப்ப தா நம்ம பேச போறோ இப்ப வந்து இன்னைக் இப்ப நம்ம பேச போற டாபிக் வந்து உணவு உணவு பத்தி பேச போறோ அதாவ்து உணவு வந்து எப் எப்டி உருவாச்சு அதாவ்து இப்ப நம்ம என்ன உணவல்லா சாப்புறோ உணவுல என்ன நல்லதுருக்கு என்ன கெட்டதுருக் கு உங்களுக் தெரிஞ்ச விஷயொ எனக்கு தெரிஞ்ச விஷயொ இத பத்தி பேசலா சரிங்ளா ஃபஸ்டு வந்து நா பேசுறே அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நீங்க களு இதுல ஷேர் பண்ணிக்லா இப்ப உணவு உ உணவு அப்டின் எடுத்துக்கிட்டோனா உணவே மருந்து அப்டின்னு அந்த காலத்துலருந்தே இன்னைக்கு சொல்லிட் ருந்திருக்காங்க ஏன்னா ஒரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நம்மளுக்கு ஒடம்புக்கு எதோ ஒண்ணுன்னா ஒரு மருந்து வைத்தியொ வந்து பாக்குறதே வந்து உணவுலதா அதாவ்து திருக திருக்கடுகொ திப்பிலி மெளகு சீரகொ இன்னக்கி நம்ம உணவுல பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுமே வந்து மருந்தா தா பயன்படுத்துனாங்க இப்ப ஒங்க வீட்லயே கூட நீங்க எடுத்துக்கோங்களே எதோ ஒரு கொழந்தைக்கு எதோ ஒரு வயிறு பிரச்சன அப்டின்னா ஒடனே உணவுலருக்ற ஒரு பெருங்காயத்த‌ எடுத்து போட்டு கொழந்தைக்கு வந்து அத வந்து லைட்டா தண்ணிலியோ அல்லது தாய்ப்பால்லயோ கலந்து குடுப்பாங்க அது மாரி இருந்தா வயிறு ப்ராப்ளோல்லா சரியாகு அப்ப வ உணவுங்றது அந்த பண்டைய காலத்லந்தே இப்ப வரைக்குமே வந்து ஒரு மருந்த தா நம்ம பாத்துட் டு‌ந்துருக்கோ ஆனா இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு பசிக்கிதா ஒடனே போறமா பீஸா வாங்குறோ பர்கர் வாங்குறோ அது வாங்குறோ நூடுல்ஸ் வாங்குறோ இன்னிக்கி எவ்ளோ சாப்புறோ அம்மா இன்னக்கி உணவு வந்து மருந்தா இல்ல உணவு வந்து வெஷமா மாறிட்ருக்குது இல்லைங்ளா ஒங்களுக்கு தெரிஞ்சா நீங்ளே சொல்லுங்ளே நீங்க சின்ன வயசுலந்து சாப்ட்ட உணவு சின்ன வய்சுல நம்ம சாப்ட்ருப்போ ஸ்கூல் டைம்ல சாப்ட்ட உணவு இ ப்ப சாப்புற உணவு அது பத்தி ஒங்களுக்கு எதாது கருத்து இருந்தா நீங்க சொல்லலா
இப்போ பொதுவாவே நம்ம சின்ன வய்சுல்லா பாத்தீங்கன்னா நம்ம களி சாப்ட்டுருக்கோ பாட்டி வீ ட்ல களி செய்வாங்க கம்மங்கூழ் செய்வாங்க எல்லாமே ந ம்ம நார்மலா அதயே சாப்ட்டுருக்கோ பழைய சோறு நறையா சாப்ட்ருக்கோ அது கூட பாத்தீங்கன்னா வெங் இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாரி நறைய சாப்பாடு நம்ம அப்பவே சாப்ட்ருப்போ ஆனா இந்த டைம்ல இப்ப நம்மளே நம்ம வீட்ல நம்ம செஞ்சுக்லா நா ஆனா நாம அதல்லா செய்றதில்ல அந்த அந்த அடுப்புல நம்ம எ ப்டி அந்த களி செய்றது கம்மசோறு செய்றது அதெல்லா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியமாட்டிங்கிது அதனால நாங்க இப்ப ரீசண்ஸ்ஸா நம்ம அந்த மாரி ஃபுட்ஸ்ல்லா சாப்புறதே இல்ல எப்போவாது ஒன்ஸ் வெளில போறோ அப்டின்னா தா ரோட்டு கடைல கம்மங்கூழ் இரு க்கு அப்டின்னா தா நம்ம அத வாங்கி சாப்புறமே தவிர இப்ப உணவு பழக்க முறைன்னா முன்ன இருந்தத விட இப்ப ரொம்பவே மோசமாதா இருக்கே தவிர
நமக்கு அதனால எந்த ஒரு உடல்க்கு நல்ல எதுவு கிடைக்க மாட்டேங்கிது
அதாவ்து நல்ல ஃபுட்டு உணவு கெடைக்குமா நல்ல ஃபுட்டு கெடைக்குமா அப்டின்னா இன்னக்கி வந்து எதிர்பாக்குறமே இப்ப பாத்தீங் இன்னு பாத்தீங்கன்னா
தா சாப்புறமே தவிர அது ஆரோக்யமா சாப்புறமான்றது கெடயவே கெடயாது அதுவு நம் நைட் டைம் இரவு டைம்லெல்லா பாத்தீங்கன்னா நமக்கு இன்னு நல்லா டேஸ் ட்டா வேணு அப்படின்னா நம்ம போய் கடைல தா போய் இஷ்டத்துக்கு வாங்கி சாப்புறமே தவிர
ப்ப நம்ம சின்ன வய்சுல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்ளா ஒரு ஆறு வய்சு ஏழு வய்சு அந்த டைம்லல்லா அப்ப உள்ள காலத்துல அப்ப உள்ள காலமே நம்ம சின்ன பிள்ளைங்ளாருக்கப்போ எல்லா என்ன பண்ணுவோ ஒரு வீடு சுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு சேந்து நீ வாங்க எல்லாரு இன்னக்கி வந்து நீ இன்னை வந்து நிலா சோறு சாப்புலா அப்டின்ல்லா வந்து ஃபேம்லியா எதா ஃப்ரண்ட்ஸ்ஸெல்லா சேந்து சாப்டுவோ நா என்னோட லைஃப்ல நடந்தது சொல்லிருக்கே நாங்க சின்ன பிள்ளைங்ளா இருக்கப்ப என்ன பண்ணுவோன்னா சுத்தி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாரு ஒரு டீம் சேந்து க்குவோ மன்த்லி ஒன்ஸ் ஆனா இந்த பௌர்ணமி அமாவாச இது மாரி நாள்ல எல்லாரு அவங்கவுங்ககிட்ட இருக்ற காச ஷேர் பண்ணி போட்டு அவுங்களால எ ன்னென்ன அதாவாது காய்கறி அரிசி எதெல்லா சேர்த்து வீட்லயே கொண்டு வந்து பொருள்லா இது பண்ணி சமைச்சி எல்லா ஒரு கும்மலா சாப்டுவோ அது ஒரு சந்தோஷம் கிடைக்கு இப்ப பாத்தீங்கன்னா எங்க எல்லா வீட்டவிட்டு வெளிய கூட வரமாட்டுகாங்க எல்லா வீட்டுக்குள்ளயே போன பாக்குறது டிவிய பாக்குறது ஆ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணமா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணமா சாப்டுங்க அப்டின்னு இன்னிக்கி பசங்களு என்ன பண் றது வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாமே மாறி போச்சு இந்த உணவால
ஆமா எல்லாமே சின்ன வயசுல நிலா சோறு அந்த மாரிலா எதுவு சாப்டதில்ல கூட இருக்கவங்க எல்லாருமே அத்த பசங்க மாமா பசங்க எல்லாரு ஒரு சொந்தக்காரவங்க தா ஆச்சு சின்ன சின்ன பசங்க அம்மா எங்க செட்டே இருப்பாங்க எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எப்டியு வாரத்துக்கு ஒரு டைமு க ளி கம்ம சோறு கண்டிப்பா செஞ்சுடுவாங்க அது செய்யும் போது நாங்க நைட் டைம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரையு லீவ் டைம்லா நாங்க விளையாடுவோ அப்படி விளையாடும்போது என்னன்னா நைட் எல்லாத்துக்கு ஒட்டுகாதா கூப்ட்டு வச்சு எல்லாரு சேர்ந்துதா அந்த சாப்பாடு எல்லா சாப்புடுறது எல்லாமே பண்ணுவோ அப்ப செய்யறதுமே இந்த மாரி இந்த பிராய்லர் கோழி அதெல்லா எதுவுமே
இருக்காது ஆமா எதா இப்ப கிராமத்துல பார்த்தீங்ளாங்ளே இல்ல கிராமத்துல இப்போ நம் போனாலே ஏதோ ஒன்னா உன்னே வீட்லயே இருக்கு கோழியோ ஏதோ ஒன்னு வீட்டிலே இது பண்ணி உடனே கிளீன் பண்ணி உடனே ஃப்ரெஷா சமச்சு தருவாங்க
காய்கறியுமே என்ன கடையில வாங்குறதுக்கு வீட்ல அப்ப இருந்ததுக்குமே நறையா வித்தியாசம் இருக்கு அப்ப இருக்க காய்கறி இப்ப இருக்குற காய்கறிக்குமே நறைய வித்தியாசம் இருக்கு நம்ம சாம்பர சாப்பாடோட டேஸ்ட்டுமே பாத்தீங்னா அப்ப இருந்தத விட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா தா இருக்கே தவர டேஸ்ட்டா சாப்பர்றோ ஆனா அது வந்துட்டு ஆரோக்கியமா நமக்கு தெரில
தண்ணில இருந்து எல்லா மருந்துதா இன்னைக்கி
நம்ம பாட்டிங்க வேல செய்யற வேலைய கூட நம்மளால இப்ப இந்த ஏஜ் நம்மளால இந்த சிறிய ஏஜ்ல செய்ய முடியல அவங்க செய்யற மாரி வீட்டு வேல செய்ய முடியல அவங்க செய்யற மாரி வெளில காட்டு வேலைக்குலாம் போறாங்க அந்த வேலல்லா செய்யமுள்ள வெளி வேல முடிஸ்ட்டு வீட்டு க்கு வந்துமே வேல செய்றாங்க ஆனா நம்பளால அந்த வேலய செய்ய முடில
செய்ய முடியு ஏனா அவுங்க வந்து அப்டி சாப்ட்ருக்காங்க அப்டி அவுங்க சாப் ட உணவு அது அதிகமா சாப்ட்டாங்ளோ இல்லியோ அந்த சாப்ட்ட ஆகார வந்து எந்த மருந்து இல்லாம அவ்ளோ ஒரு சுகாதாரமா சுத்தமா இருந்துச் இயற்கையோட இயற்கையா வாழ்ந்தாங்க இப்ப உள்ளவங்க சாப்பாடுலந்து இப்ப உள்ள வந்து இயற் கைய மறந்து மாரத்த அழிகுறாங்க எதுமே இல்ல எதுமே இல்ல ஒரு சுத்தமான தண்ணி கூட குடிக்கெதுக்கு கெடக்க மாட்டிக்குது எல்லாமே இன்னக்கி வந்து
தண்ணில கூட எவ்ளோவோ மருந்தெல்லா தா கலக்கி வச்சிருக்காங்க
எங்கேமே வந்து ஒரு இது இல்ல இன்னக்கி வந்து எவ்ளோக்கு எவ்ளோ வந்து மக்கள் வந்து உணவு விஷயத்த வந்து என்ன சொல்றது அவ்ளோக்கு அவ்ளோ வந்து கெடுத்துட்டாங்க உணவு உணவு முறை பழக்க வழக்கத்தையே எல்லாரு மாத்திட்டாங்க ஏனா அப்ப உள்ள சாப்பாடு வந்து இன்னக்கி இன்னக்கி அந்த ஒரு டேஸ்ட்டு எதுமே வராது இப்போ பாட் அந்த என்ன சொல்வாங்க தெரிமா பா எங் பாட்டி செய்ற மீன் கொழம்பு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு எங்க அம்மா செய்யற கொழம்பு அவ்ளோ டேஸ்டா இருக்கு அப்டிம்பாங்க இப்ப இல்ல சொல்ற இன் கல்யாணோ ஆயி ஒரு வீட்டுக்கு போனாலே எங்க அம்மா கைப்பக்குவோ வராது அப்டிதா சொல்லுவாய்ங்க ஏனா அவ்ளோ வந்து ஒரு சுவையா செய்வாங்க அவுங்க செய்ற உணவு வந்து அப்போ வந்து ஒரு ப க்குவோ இருந்துச்சு அதுல வந்து நல்ல ஒரு எப்டின் தெரியு அவுங்ளுக்கு சமக்கிற மொறல்லா ஆனா இப்ப உள்ள மொற வந்து சமைக்கது யாருக்கவ்ளோ தெரியவு மாட்டகுது
சமைக்கவு தெரில தொழில்நுட்போ நெறயாவு வளர வெச்சு நமக்கு மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு வா ஷிங் மெஷின் இருக்கு அவ்ளோ இருந்துமே அந்த வேலய நம்ளால செய்ய முடில
செய்ய முடில
ஃபோன்லயே பாத்தீங்கனா பழைய முறைல எப்டி சாப்பாடு செய்றது எல்லாமே பாத்தீங்னா ஃபோன்ல பாத்து நம்ம கத்துக்லா ஆனா நம்ம அதல அத பாத்து கத்து காம டேஸ்டா எப்டி செய்யறது அந்த மசாலா கரோ மசாலா கலக்குங்க மட்டன் மசாலா கலக்குங்க சிக்கன் மசாலா போடுங்க தன்யா தூள் போடுங்க அது இதுல்லான்தா சொல்றாங்ளே தவிர ஆனா அது நம்மளே வீட்ல செஞ்சுக்லா அந்த பவுடர் எல்லா நம்மளே செஞ்சுக்லா ஆனா அத செய்யாம
அதாவது அதாவது என்ன சொல்றது இ இப்ப இருக்கற மக்கள் வந்து சமக்கிறதே ஒரு சோம்பேறித்தனமா ஆயிச் சோம்பேறி ஆயிட்டாங்க சமைக்கிறதுனாலே ஒரு சமைக்கனு மா இத்தன பேருக்கு சமக்கணுமா அத்தன பேரு சமை யோசிகிறான் அப் அப்பல்லா பாத்தீங்னா வீட்டுக் எப் சாப்பாடு இருக்குமாங்க எல்லார் வீட்லயு ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவா சாப்பாடுரு க்குமா சாப்பாடு வந்து இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஆ இவ்ளோதா இருக்கு சாப்டுங்க அப்டிங்கற அளவுக் ஆயி ருச்சு அந்த கால்த்துல வந்து எப்பவுமே வீட்ல வந்து சாப்பாடு குறைவு இல்லாம இருக்காதா வர்றவங்ளுக்கு வீ ட்டுக்கு வர்றவங்க வாங்க இருங்க சாப்டுங்க அப்டினு சொல்லிதபோ இப்ப எங்க வீட்ல ஆளே இருக்க மாட்டி எல்லா ஃபோன பாத்துட்டு மொபைல பாத்துட்டு ஒக்காந்துட்டு ஏங்க சமக்கிறதே மறந்துர்றாங்க சீரியல் கத பாக்றதுனால சமக்கிறது உணவுங்றதே மறந்து போய்றாங்க அன்னைக்கி ஆ ஆனா வந்து நம்ம ஆனா நம்மதா என்ன பண்ணணுனா
சொல்லுங்க
நம்ம அந்த பழக்கத்த நம்ம மாத்தணு நம்மதா வந்து இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து மறந்தாலு நம்ம வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு சொல்லி குடுக்குணு உணவு வந்து இப்டிதா இருக்கு இந்த உணவுல வந்து இவ்ளோ விஷ்யோ இருக்குது எல்லாமே நம்ம சமைக்கிற விஷ்யங்கள் நம்ம எவ்ளோக் எவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொழந்தைங்களுக்கு நம்ம கத்துக் குடுக்கறோமோ அப்பதா அவுங்களு ஃபூயூச்சர்ல அவுங்களு அத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க முக்கியமா நீ என்ன உணவு சாப்புணு கொழந்தைங்க ஆரோக்கியமான உணவே எப்டி எடுத்துக்குணு அப்டிங்கறத நம்ம சொல்லி குடுக்கணு ஆரம்பத்திலருந்து எல்லா எடத்துலயு அத சொல்லி குடுக்கணு படிக்கிற ஸ்கூல்லருந்து அவுங்க எங்க போனாலு நல்ல விஷ்யங்கள வந்து உணவுல இருந்துதா நம்ள்க் கு வந்து ஆரோக்கியோ இருக்குது இந்த உணவு சாப்ட்டா நல்லது இது சாப்ட்டா கெட்டது இப்ப நூடுல்ஸு மைதால செய்யற உணவுகள எல்லா நம்ம தவிர்க்கணு ஹெல்த்தியா இந்த ராகி இருக்கு கம்பு இருக்குது அது மாரியான விஷ்யங்கள வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலருந்தே சொல்லித்தரணு நம்ம வீட்ல அத செய்யணு நம்ம கஷ்டப்பட்டு அத நம்ம கொழந்தைகளுக்கு வந்து செஞ்சு குடுக்கணு
நம்ம முன்னிலைய எடுத்து நம்ம செஞ்சு குடுத்தாதா அதுக்கு அப்பறமேட்டு வரவங்களுக்காவது இது தெரியு
ம் உங்கள் உங்களுக்கு என்ன உணவு ரொம்ப பிடிக்கு உங்க அம்மா செஞ்சது இல்லன்னா எனக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கு அப்டின்னா உங்களுக்கு என்ன புடிக்கு
எங்க அம்மா எல்லா சாப்பாடுமே ரொம்ப டேஸ்டா செய்வாங்க இந்த நெறையா பவுடர்ல்லா இது பண்ண மாட்டாங்க எல்லா அரைச்சி விட்டுறது அந்த கொழம்பு தா பண்ணுவாங்க எங்க அம்மா செய்றது எல்லாமே புடிக்கு முக்கியமா பிரியாணி எங்கம்மா நல்லா செய்வாங்க எல்லாருமே வீட்ல நல்லா சமைப்பாங்க வீட்ல நல் லா சாப்பால வேற நெறய கிரிக்கெட் முட்டு போங்க
ஆமா ஆமா நெறைய இந்த சம்மருக்கு நெறைய எடுத்துக்கணு நெறைய கூல்டிரிங்க்ஸு அதாவது இன்னொன்னு பாருங்களே இப்ப கடைல வாங்கி குடிக்க கூடாது கூல்டிரிங்
யே சும்மாவே அது எப்டி
வீட்ல ஆமா இப்ப அந்த உடம்புக்கு இப்ப குளிர்ச்சி பாத்தீங்கன்னா ம் ஓ உடம்புக்கு குளிச்சின்னா அந்த சப்ஜா சீடு சியா சீட்ஸ்ல்லா இருக்கு அது வந்து நம்ம அதுவுமே வந்து பாத்து எடுத்துக்கணு சிலருக்கு வந்து அது சாப்ட்டா செட் ஆகாது எந்த உணவு செட் ஆகு அப்டிங்கிறத பாத்து எடுத்துக்கணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல வந்து
லெமன் ஜுஸ் குடிக்கிறதுதா இப்ப இந்த வெயிலுக்கு ரொம்ப தேவன்னு சொல்றாங்க ஆனா ரொம்ப கூலிங்கான பொருளு நம்ம உடனே எடு ஆ ஐஸ் கட்டி நம்ம போட்டு ரொம்ப குடிக்க கூடாது அது குடிச்சாலுமே வீட்டுக்கு செட் ஆகாதுன்னு
நா அதா எல்லாமே இயற்கையா மண்பானையில தண்ணி வச்சு குடிக்கிறது அது மாரி இயற்கையா வந் து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலா ரொம்ப நாள் வாழணு ஆச இருந்தா இயற்கையான உணவையு நல்ல உணவையு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நல்லா இருக்கலா அதுதா எனக்கு தெ நா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு
புடிக்கு ரொம்ப நீங்க சாப்டுவீங்க அப்டின்னா என்ன என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கு சாப்பாடுக்கு வீட்ல செய்றது
எனக் எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னா எங்க அம்மா செய்வாங்க வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி பண்ணி தயிர் வந்த தயிர் பச்சடி வச்சுட்டு ஒரு எஃக்கு வச்சிருவாங்க டிஃபனுக்கு ஸ்கூல் டைம்ல டிஃபனுக்கு இது இருந்தாலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டு ஆனா எங்க அம்மா செய்யற மாரி நானு எவ்ளோ ட்ரை பண்ணி பாக்குறே ஆனா அந்த டேஸ்ட் வரமாட்டக்குது அது வந்து அவங்க ஒரு விதமா செய்வாங்க அது அவங்களுக்கு தா தெரியு அந்த அளவுலா
போட்டு செஞ்ச மாரி இப்ப நமக்கு செய்ய தெரியல நமக்கு என்ன ஈஸியா இருக்கு ஒரு காய் போடுறமா வணக்கி வைக்கிறோமா அவ்ளதா ஆனா அப்பல்லா என்னன்னா கொழம்புதா வப்பாங்க அரைச்சி ஊத்துன கொழம்பு தட்டப்பயிர் கொழம்பு பச்ச பயிர் கொழம்பு அதுதா வப்பாங்க இப்ப அந்த மாதிரிலா எதுவுமே இல்ல பொரியல்
இல்ல சொன்ன மாரி ஆமா ஏதோ எப்டி சீட் சீக்கிரமா சிம்பிள சிம்பிளா முடிக்கலா ம் தூங்குறது அ நைட்டு தூங்கறது லேட் டு லேட்டா தூங்கி லேட்டா சாப்டு கால்ல லேட்டா எந்திச்சி பரபரப்பா இன்னு எதா சம ச்சோமா எதா டிபன பேக் பண்ணோமா எல்லாத்தையு ப வு அனுப்பி விட்டோமா அப்டிங்கிற மாரிதா போறாங்க
அந்த ஈசியா சீக்கரந்தா ஆனா அதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது குயிக்கான டைம்ல அதது முடிச்சுட்டு அடுத் த வேலய நம்மளால முடிக்க முடில ஒரு ஒர்க் போறாங்க அப்டின்